அ கருப்பட்டி ப பத்தி ஏதாது தெரிமா உங்ளுக்கு
கருப்பட்டி பண்றது பொறுத்து பண்றது கொஞ்ச நா பாத்திருக்கே அது எப்படி பண்ணுவாங்க இந்தாலு எங்க ஏரியா பக்கத்ல பனமர நெறைய உண்டு இது கருப்படி பொறுத்தல பனமரத்துலந்து பனமரத்துலந்து இது டேய் அடக்கவங்க அ என்ன சொல்லுவாங்க ப பதனி மாரி இருக்கனு அந்த பனமரத்துல தா கருப்பட்டில வா
பன மரத்துலந்து எப்டி எடுப்பாங்க பனமரத்துலந்து நொங்குதானே எடுப்
பனமரத்துல நொங்கு உண்டு ஆண் பனபரம் பெண் பனபரம்னு சொல்லுவாங்க பேர்லா வச்சிருக்காங்க அதுல ஆண் பனம்பரத்லியா பெண் பன்த்லியா எத்தோன்ன இந்த பால வரம்பாங்க அந்த பாளைய சீவி அந்த க லைட்டா குவ அந்த ம் நுனிய ச்சீவி வு ட்டு அந்த ஒரு பானைல இது அ பண்ணுவாங்க அ பான்லே அச்சோ பானில சுண்ணாம்பு தேய்ச்சி அது இது ப அதுதா அது ப பதனிப பைனிகு
ஆம் சுண்ணாம்பு சும்மா நம்ம சாப்ட்டாலே நாக்கெல்லாம் பொத்
இல்ல அது லிமிட்டடா அது இது பண்ணுவாங்க அப்போம் சுண்ணாம்பு சேக்காம இருக்கறது அது வேறது கல்லு அந்த மாரி கொஞ்ச அது போதைக்குள்ளது அது இன்னு யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா இது என்ன பண்ணுவாங்கன்னா அது பா வடிகட்டி ஏதோ பண்ணி எடுத்து ஆ அடுப்புல நல்லா சூ இது பண்ணி எடுத்து நல்லா ஃப்ரைட் பண்ணுவாங்க அடுப்புல இத ஊத்தி கிண்டுவாங்க ரொம்பஓ கிண்டி எடுத்து அதுல கொஞ்சம் ம் வேற வஊத்தி வச்ட்டு இதெல்லாமே ஆட் பண்ணுவாங்க அதுவே மாறி கா கொஞ்ஜ நல்லா காஞ்சோனே அது ஒரு மாறி அல்வா மாறி வரு அல்வா மாறி வந்தோன அத செரட்ட சொல்வாக செரட்டனா தேங்கா இருக்குல தேங்கா பூத்துருவி அதுல எம் டி அந்த வேஸ்ல ஊத்தி வெப்பாங்க ஊத்தி ஒரு ரெண்ட்ற ஒரு நாள் கழிச்சி பண்ணும்போது அது கொஞ்ச கட்டியா மெல்டாயிடும் ஏற்கனவே அது கட்டியா மே அல்வாமாறி தானே அது கட்டியா மெல்ட்டா இருக்குன்னு அது ஒ ஃபீரீயா
நீங்க இந்த ப்ராசஸ்லா நேரா பாத்துருக்கீங்ளா இல்ல எத்லயாச்சு படிச்சுட்டு சொ
நா பாத்துருக்கே நான் கொஞ்ச பாத்துருக்கேன் ஆ ஒரு எடத்துல எங்க சொல்ன்னா ஒரு எடத்துல கிஷ்ணமல பக்க ஓரி போரவழில வந்து பாத்துருக்க அங்க நல்லா ஃபுல்லா பனமரம் தான் அங்க இந்த கருப்பட்டி பண்ணுவாங்க பாருங்க அதான் எப்டிப்ப சர்க்கர வந்து கரும்புல பண்ணுவா ஆனா கருப்பட்டி மட்டுந் தா இதுல பண்ணுவாங்க ஆனா கருப்படி தா நல்லது சர்க்கரலா கொஞ்ச அது நல்லது இல்லன்னு
ஆனா பாயசத்துக்கெல்லா சர்க்கரதான யூஸ் பண்றாங்க
பாயசத்துக்குலா சக்கரதா யூஸ் பண்ணுவாங்க பாயசத்துக்கு யூஸ் பண்றத விட கருப்படி பாயசம் நம்ம கோயில்ல பண்றாங்கள கருப்படி பாயச பண்ணுவாங்க ஆனா இப்ப சர்க்கர பாயசத்த யூஸ் பண்றாங்க அது அந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு இல்ல நல்லது இல்ல பட் நம்ம டேஸ்டுகு பொறுத்தவற இப்ப இப்பவுள்ள எல்லாருமே டேஸ்ட் தான யோசிக்கிறாங்க டேஸ்டி எ ஹெல்த்த காட்டிலு டேஸ்ட தான் யோ
உங்ளுக்கு உங்ளுக்கு வந்து எது புடிக்கூ இப்போ கருப்பட் டில பண்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம் புடிக்குமா இல்லன்னா சர்க்கரைல பண்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம் புடிக்கு
கருப்பட்டில பண்ற சில ஐட்டங்கள் கருப்பட்டில பண் க்கி இப்ப பலகார இந்த மாறிலா சர்க்கர பலகா இதுல பண்றத விட கருப்பட்டில பண்றப்ப அப்போ ஆனா இது இது இப்போ என்ன சொல்றது ஆ சர்க் சர்க்கரைல பண்ற பாயசத்துகுல கருப்பட்டி பாயசத்தோட சக்கர பாயசுதான் நல்லாருக்கும் அதான் சொல்றேன்ல நம்ம எ எல்லாமே டேஸ்டு நாக்குள டேஸ்டு ஆ எது ஒஸ்ட்டோ அதுதா டேஸ்ட்டுக்கு நம்ப நாக்குல செட்
உங்களுக்கு போண்டாலா ரைட்டி இருக்கே இப்ப வாழக்கா பஜ்ஜி பப்பட பஜ்ஜி அப்புறோ கத்தரி
ஆஆ அது அதெல்லா இல்லாம எப்டிங என்னைய பா அப்டி ஈவினிங் நம்ம எனக்கு இப்போ மழ கொஞ்ச நேர மழ பெய்ரம் போது அந்த டீ குடிக்கும் போது ஒரு பஜ்ஜி சாப்ட்டா அது நல்லார்க்கூ அந்த மழ நேர துக்கு எப்பவ்மே ஒரு சூடா ஒரு மழந்நாலே மழ நேரத்துக்கு சூடா கா டீ காபி குடிக்லா ஒரு போண்டா பஜ்ஜி உளுந்தவட அப்டி எதாவ்து சாப்ட்டா நல்லார்கூ எங்க வீட்ல மழ பெஞ்சா ஏ ஒய்ஃப் கிட்ட சொல்லி வாழக்கா வாங்கி இது பண்ணி ம்
உளுந்த வட வீட்ல ட்ரை பண்ணிருக்கீங்ளா உளுந்த வட பண்ண தெரியுமா
ஆ ப்பா நா வந்து நா விட்ல ட்ரை பண்ணல வெளிய ஒரு எடத்துல ட்ரை பண்ணிருக்கே ஒரு எடத்துல கேட்ரிங் போம்போது ட்ரை பண்ணிருக்கோ அது எப்னா உளுந்த வடனா உளுந்தப்போ போ ஆரமிச்சு உளுந்த வட பண்றதுக்கு உளுந்த ஒடனே இப்போ அன்னக்கு கொஞ்சேரத்துல பன்னா அதுக்கு ஒருமண்நேரத்துலனா லைட்டா தண்ணியில நனயப் போட்டு கிரைண்டர்ல ஆ ஆட்டும் கிரைண்டர்ல ஆட்டி எடுத்துட்டு அ நீக்கிப்பா தண்ணி சேக்கனு ரொம்ப தண்ணியா இருந்தா மாவு இதாகாது கொஞ்ச லைட்டா இருக்கனு தண்ணி லைட்டா தெ ட்டு அதுக்கூடல கொஞ்ச மூல்லி வெட்டி போட்டு மொளகா சின்னத கட் பண்ணி போட்டு
அப்டியே அதுல கொஞ்ச ரவ ஆட் பண்ணா இன்னு கொஞ்ச கிறிஸ்பியா இருக்கு நல்லா ரவ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணு
மா ஆமா அது ரொம்ப க த தண்ணி மாரி ஆயிட்னா அ ரவா ஆட் பண்ணணு
ம் வேற என்ன போண்டால உருளக்கழங்கு போண்டாலல்லா சாப்ட்ருக்கீங்களா
போண்டால்ல வேற என்ன உரு போன்டா வேற
உருளக்கெழங்கு போண்டா நல்லாருக்குமே அ இப்ப உருளக்கெழங்கு வேக வச்சு அதுல அது மசிச்சு அதுல மசாலால்லா போட்டு அத அதுக்கு மேல இந்த மத்த நார்மல் போண்டா மிக்ஸ் இருக்கே அத கோட் பன்னி எடுக்குறது
ஆ எது
பொட்டேட்டோ தா இந்த பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணிட்டு நல்லா மசிச்சுட்டு தோல் உரிச்சு அதுல வந்து மத்த மசாலாஸ்லா ஆட் பண்ணி ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டு அத அதுக்கப்புறமாட்டு உருண்ட புடிச்சு அது வந்து நம்ம நார்மல் மிக்ஸ் வச்சுருப் போல ரெடிமேட் மிக்ஸ் அதுல அத போட்டு கோட் பண்ணிட்டு அப்படியே ஆயில்ல ஃரை பண்ணி எடுக்கணு நார்மல் இப்போ எ முட்ட போண்டால்லா இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு ஆனா டேஸ்ட் நல் லாருக்கு ட்ரை பண்ணிருக்கி
ம் ஆ வீட்ல பண்ற இது பண்ணல
ஆனா அதுல பொட்டடோ கொஞ்ச அதிகமா இருக் க்கு அது ஓகேனா நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க
எதுல பொட்டடோலயா
ஆமா பொட்டேட்டோ மேபி உங்களுக்கு டேஸ்ட் புடிக்காம இருக்கலா ஏன்னா அது வந்து கேஸ் நெறைய பேரு அதிகமா எடுத்துக்க மாட்டாங்கல்ல ஸ்டார்ச் கன்டன்டு இருக்கு அது ஒடம்புக்கு நல்லதுதா ஆனாலு அது கேஸ் ஐ ட்டம்ஸ்ன்னா ரொம்ப யாருமே விரும்பியெல்லா சாப்ட மாட்டாங்க அ பொட்டேட்டோ பா போண்டாவானா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி எப்டி இருக்குன்னு ஏன்னா நா டேஸ்ட் பண்ணி பாத்திருக்கே ஆனா பெரிய பெரிய போண்டாவா போட்டா ரொம்ப நல்லாருக்காது மீடியம் சைஸ் போண்டாவா போட்ட ஓகே டேஸ்ட் நல்லாருக்கு ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புற எப்டியோ அதுக்கப்புற கண்டினியூ பண்ணிக்கோங்க வேற எதா டிஃப்ரெண்ட் டைப் ஆப் போண்டா ட்ரை பண்ணிருக்கீங்களா
நா ட்ப்ரெண்ட் டைப் ஆப் போண்டால்லா ட்ரை பண்ணது இல்ல ஆனா சாப்ட்டுருக்கே
சமோசா புடிக்குமா
ஆ சமோசா இரு ஆ சமோசாவே ஆ அதுக்கு நெறைய பட்டாணில்லா உள்ள வச்சு மசாலல்லா உள்ள வச்சு
ம் எனக்கு ஆனா பட்டாணியெல்லா ரொம்ப பிடிக்காது ஆனா வெறு இந்த ஆனி ஆனியன் வெ வெஜ் வச்சிருப்பாங்களே ஆனியன் கொஞ்ச அப்புறமாட்டு பொட்டேட்டோ போன்டால்லா அந்த மாதிரி அதெல்லா நல்லாருக்கு அது எல்லாமே நல்லாருக்கு ஆனா உங்களுக்கு வந்து புடிச்ச ஃபுட்டா எது இருக்கோ அத வந்து நீங்க சாப்டுங்க அப்றமா
இடிச்சபட்டி நெறைய உண்டையில பொட்டோட்டோ ஆனியன் இந்த பொட்டோட்டோ ல கொஞ்ச இது பண்ணுவாங்க பொட்டோட்டோ ப்ரை பண்ணா சூப்பரா‌ இருக்கு அது சாப்பாடு கூடல்ல அப்றோ‌ அணியன்னு போற்று ரொம்ப நல்லார்கு
பொட்டேட்டோ ஃப்ரையுமே சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கரம் மசாலா மட்டும் போட்டு அப்டியே மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி குடுக்குறாங்கல்லா அந்த டேஸ்டுமே நல்லாருக்கு ஆ நீங்க அந்த மாதிரி சாப்ட்ருக்கிங்ளா வெறு கரம் மசாலா மட்டு போட்டு ஃப்ரை பண்றது
நறைய ஃபுட்டு இது பண்ணுவாங் ஒரு விதமா ஒரு டேஸ்ட் மேல இருக்கு அதனால ஆனியன் எதுலயுமே ஆனியன் அதிகமா சேக்கும் போது கொஞ்ச டேஸ்ட்டு அது ருசியா சிக்கன் எல்லா ஆயில் போட்டு இந்த மாரி மசாலா ட்ரை பண்ணும்போது நல்லாதா இரு
ம் சிக்கன்லாமே டேஸ்ட் நல்லாருக்கு இப்போ நான்வெஜ் ஐட்டம்ஸ் புடிச்சவங்ளுக்கு சிக்கன் வந்து நறைய டைப்ஸ் இருக்கு சிக்கன் ரோஸ்ட் அந்த மாதிரிலா நறையா இருக்கு சிக்கன் ரோஸ்ட்லா நீங்க நீங்க ட்ரை பண்ணிருக்கிங்ளா ஆ சிக்கன் ரோஸ்ட்லைமே அ நறைய கீ ரோஸ்ட் அப்பற அந்த ஆயில்லமே பண்ணுவாங்க என்னனா ஆயில் விட கீ ரோஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அந்த மாதிரி ட்ரை பண்லா ஆ வேற வேறயுமே நறையா சிக்கன்லயுமே நறையி சிக்கன் சுக்கா அப்பறமா ஆ சோம்பேறி சிக்கன்லா வேற இந்த மாரி நறையா ட்ரெண்டிங்ல வந்துட்ருக்கெலா சிக்கன் சாண்ட்விச் ட்ரெண்டிங்ல இருக்கே அத ட்ரை பண்ணிருக்கிங்ளா அது வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கு நா ஒரு வாட்டி யூட்யூப் பாத்துதா யூடியூப் இன்ஸ்டா அந்த மாதிரி எல்லாத்துலயுமே ட்ரன்டிங்ல இருக்குனு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாத்த அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அ அது வேற ஒண்ணு இல்ல கொஞ்ச கார்லிக்கு அப் றோ கொஞ்சோ சில்லி னா ரொம்ப காஞ்ச வர மெளகா அது அதுக்கப்றமாட்டு ஒரு ரெண்டு முட்ட அத பாயில் பண்ணு பாயில் பண்ணாலு ஓகே இல்லனா அத ஒடச்சு இட்லி குட்டுவத்துல வேக வெக்கணு ஆ ஆ அது வந்து மொத்தமாட்ட அதுக்கு பெறகு வெந்ததுக்கப்றோ ஒரு ஜார்ல போட்டு அ எல்லாத்தையுமே அதுல எக்ஸ்ட்ரா வந்து சால்ட்டு கொஞ்ச பெப்பர் ஆ அப்ற ஆரிகேனோ இல்ல அந்த சில்லி ஃபிளேக்ஸ் சில்லி ஃபிளேக்ஸ் யூஸ் பண் கூட இல்ல ஏனா நம்ம சில்லி ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கனால ஆ ஆரிகேனோ இருந்துச்னா ஆரிகேனோ ஆட் பண்ணிக்கலா அ அது நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அது நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கு அத அது வந்து ஒரு மயனைஸ் இருக்குல ஒயிட் கலர் மயனைஸ் அந்த மாதிரி இது ஒரு மசாலா டைப்ல இருக்கு டேஸ்ட் நல்லாருக்கு அதுல சிக்கனையு நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க சிக்கன கொஞ்சமா பிச்சு போட்டு கான் வேன்னா ஆட் பண்ணிக்கலா வேறெதாவு
கான்ல பொறத்துல அ இஞ்சி பூண்டு
கான் ஆட் பண்ணிக்கலா அதுக்கு கூட அந்த அப்பற கேபேஜு கேரட் அதெல் லா குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு அப்பற அந்த மயனைஸ் ஒண் நம்ம பண்ணி வச்சிருப்போல அதுக்கு கூட மிக்ஸ் பண் ணிட்டு அ ம நார்மல் பிரெட் இருக்கே பிரெட்
பிரட்டில நம்
வச்சுட்டு டோஸ்ட்‌ பண்ணி எடுக்கணு ம்
இதுக்கு அ அந்த கா பிரெட்ல் பிரெட் இது பண்றதுக்கா
சாண்ட்விச்
சிக்கன் சாண்ட்விச் சிக்கன் சாண்ட்விஜ் எனக்கு அந்தளவு பிடிக்காது அந்தளவு
ஆ சிக்கன் சாண்ட்விச் கடைல வாங்கறது நல்லது இல்லதா ஆனா வீட்ல வந்து நாங்க பண்ணி ட்ரை பண்ணது நல்லா இருந்துச்சு வேனா நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அது ரெசிபியு ரொம்ப ஈஸியா தா இருக்கு
அது சிக்கன் சாண்ட்விச் வீட்ல பண்றது நல்லதா என்னைக்குமே எந்த இதுமே அந்த விதத்துல வீட்ல பண்றது நல்லதுதா
ஆ நீங்க வேணா ஒருவட்டி ட்ரை பண்ணி பாருங்க அ ரொம்பவே ஈஸியாதா இருக்கு இல்ல நறைய கார்லிக் எல்லா ஆட் பண்ணிதா செய்வோ
ஆமா அ் அதான் அதுக்குள்ள ரெசிபி பார்த்து பண்ணா கொஞ்ச அடுத்தவங்கள டேஸ்ட் கரொ வந்தும் சிலவங்களும் டேஸ்ட் வராது பண்ணி சுதப்பிட அது ஒரு பய
அந்த மாதிரி இல்ல நாங்க ட்ரை பண்ணி இருகோ நல்ல தான் இருந்துச்சு டோ பண்ணி எடுத்து சாப்பிடும் போது டேஸ்டா தான் இருந்துச்சு ஆனா நம்ம நறையல்லா சாப்ட முடியாது இப்போ ஃபை சிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எங்களால சாப்பிட முடியல மேபி உங்களால முடியுமா இருக்கும் ஒரு ஒன் ஹர் டூவல்லா சாப்படலா ஈவி்னிங் காஃபி கூட சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்
அதுக்கு என்ன ரெசிபி கொடுக்க எ ரெசிபி சொல்லுங்க என்னாம் எப்ப மன
ஒன்னும் இல் அந்த ஒரு இட்லி கூட்டுவோ எடுத்துட்டு அதுல வந்து கார்லிக்கு அப்புறமட்டு கொஞ்சம் காஞ்ச மொளகா அ அதுக்கப்புறமா ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்தணு ரெண்டு குழில அப்புறமா கொஞ்சமா சிக்கி